ஹலோ?
ஹலோ ஹாய்.
ஹாய் நல்லார்க்கிங்ளா?
ஆ நீங்க நல்லா இருக்கிங்ளா?
நல்லாருக்கன்.
என்னு பண்றீங்க?
நா வந்து பூ கட்டிகிட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க?
நா சும்மா செரி துணி போட்லா சொல்ட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்ருக்கேங்க. என்ன பூவு? ஆமாங்க வா வாஷிங் மிஷின்தா தொவைக்கிது நா இல்ல ஓ
கைலி எல்லா தொவைக் தெரிமா?
இல்லிங்க சும்மா மிஷின்ல போட்டு விட்றத்தா நம்ம என்ன துவைக்க போறோ அதுல
மிஷின்னாலு தொவைக்க தெரியுணுல்ல நீட்டா தொவைக்கணு.
ஆ தெரியுங்க. கொஞ்சொ கொஞ்சொ எதோ தெரியுங்க.
நீங்க என்ன பண்ணிட்ருக்கிங்க?
அதுதாங்க துணி தொவச்சிட் நிக்கே.
இப்ப இல்லங்க. நார்மலா என்ன பண்ணிட்ருக்கிங்க படிக்கிறிங்ளா அந்த மாரி கேக்கறே.
ஒர்க் போறீங்களான் கேட்டா முடிஞ்ச்சு என்ன பண்ணிட்ருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்கன் கேட்டா நா என்னங்க சொல்றது.
அதாவது என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன் இப்ப கேட்டே வேலைய சொல்லிட்டீங்க. இன்னோரு தடவ கேட்டா நீங்க மேஜரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்ளோ அத சொல்ணும்ல.
அப்பிடியாங்க சேரிங்க நா வந்து படிச்சுட்ருக்கேங்க காலேஜ் படிக்கறேங்க இப்பதா ஃபஸ்ட் இயர் ஜாயின் ப கே நீங்க?
நா வந்து காலேஜ் எல்லா முடிச்சிட்டே.
ஓ நீங்க ரொம்ப பெரிய கேளா?
ம் ஆமா இருவத்தி ஏழு வய்சு ஆச்சு எனக்கு.
இருவத்தி ஏழு வயசு ஆச்சாங்க ஆனா வாய்ஸ் அப்டி இல்லைங்க சின்ன பொண்ணு மார்ருக்கு
அது வந்து அப்டிதா பாக்குறதுக் கொஞ்சொ குட்டி பொண்ணு மார் ருப்பே நானு
ஓ அப்டிங்களாங்க
வெள்ளையாருப்ப
ஓஸ் கலரான கேர்லா நீங்க என்ன பியூட்டி டிப்ஸ்லா மெயின்டெயின் பண்றீங்க என்ன போடுறீங்க ஃபேஸ்பேக்லா
அதெல்லா நேச்சுரல் பியூட்டிதா எதுவும் ட்ரை எல்லா பண்ல
ஆ ஓகே எ ஃபேஸ்பேக்லா எதுவு போட மாட் டீங்ளா
ஆஹா நா இது வரைக்கு எதுவுமே போட்டதே இல்ல ஃபேஸ்க்குலா எ ஃபேஸே க்லோவாதாருக்கு எதுவுமே இருக்காதுங்க நல்லா கலராருப்பே பிம்பிள் இருக்காது
எதுவுமே ஃபேஸ்ல இருக்காதாங்களாங்க எனக்கு பொறாமையா இருக்குங்க உங்கள கேக்குறப்போ
ஒரு மார்க் கூட எ ஃபேஸ்ல இருக்காது
சூப்பருங்க இதெல்லா வரோங்க அப்டி இருக்கறதெல்லா
உங்க ஃபேஸ் எப்புடி இருக்கு
ஏ பேஸ் நார்மலா தாங்கருக்கு ரொம்ப கருகருன்றுக்குன் சொல்ல முடியா நா மாநெறோ என்ன கொஞ்சோ ப்ளாக் சர்க் கு ப்ளாக் ஹெட்ஸ் அண்ட் டாக் சர்கிள்ஸ்தா இருக்கு
அப்பிடியா அதுக் வந்து நா வந்து உங்ளுக் கு இது நோஸ் கிப் ஒன்னு வாங்குன ஆனா அது செட்
அப்டிங்களாங்க
நீங்களு வேணா அத ட்ரை பண்ணி பாருங்க வாங்கி
ஆங்க அ போடணு எங்க நமக்கு டைமே இருக்கறதில்ல அதனாலதாங்க நோஸ் டிப் லா யூஸ் பண்ணாம இருக்கறது
மீஷோலல்லா மட்டு வாங்கிறாதீங்க அதுலதா வாங்கி நா இப்ப ஏமாந்துட்டே
அப்டிங்ளாங்க சேரிங்க நீங்க ஹேர்லா எவ்ளோ வச்சிருக்கீங்க உங்ளுக் லாங் ஹேரா ஷார்ட் ஹேரா இல்ல எப்டி உங்க ஹேரு
ரொம்ப லாங் ஹேர் இருந்திச்சு இப்பதா நா ரீசன்டாதா ஹேர் கட் பண்ண
ஓ உங்குளுக் எப்டி கர்லி ஹேரா இல்ல ஸ்ட்ரைட் ஹேரா
எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு ஹேரு ரொம்பொ ஷைனிங்கா இருக்கு பாக்குறதுக்கே
என்னங்க எல்லாமே உங்களுக் சூப்பராருக்கு ஓ நீங்களா உங்குளுக் அப்டி கெடச்சதுலா வரோங்க எனக்கு அதுல ஒன்னு கூட அமையலேங்க எனக்கு அது எப்டிங்க கால் பெருசா இருக்குனா என்ன மாரிங்க எப்டி சொல்றீங்க
காது மட்டு பே ன்றுக்கு முன்னாடி
அப்டிங்ளாங்க ஏ அப்டி
அது வந்து ஆமா எங்க அப்பா காது அப்டிதா பே ன்றுக்கு எனக்கு அப்டியே வந்துருச்சு
ஓ உங்க வீட்ல எத்தன பேருங்க
எங்க வீட்ல மொத்தொ வந்து எட்டு பேர்ருக்கோ
ஓ எட்டு பேர் இருக்கீங்ளா பெரிய ஃபேமிலி போலயே பிக் ஃபேமிலி வெத்தகாயா நீங்க
ஆமாங்க மூணு டாகு
ஓ
ரெண்டு தம்பி அப்பறோ ஒரு அக்
என்னங்க டாகு கூட தம்பியு சேர்த்து சொல்றீங் நீங்க உங்க தம்பிங்லு டாகு மாரியா
அதே மாதிரிதா அதவிட கொஞ்சோ டாகே பரவால
ஏங்க இப்டி சொல்றீங்க உங்க தம்பிய
மறுவுடியு நேத்து எங்கெயோ வெளிய போயிட்டுதா வந்தா
ஆ
எ தம்பி நைட்டு தா வந்தா ஆனா எனக்கு தெரில எப்டின்னு தெர்ல ஆனா கொஞ்சோ டவுட்டாவே இருந்துச்சு
ஓ எப்டி உங்க தம் குட்டி பையனா இல்ல பெரிய பையனா உங்க தம்பி
அதெல்லா வயசாச்சுங்க அடுத்த வய் இருவத்தோர் ரெண்டு இருவத்ரெண்டு வயசாச்சு
ஓ சூப்பர் பெரிய பசங்க என்ன பண்றாங்க அவங்க படிச்சிருக்காங்களா
படிச்சு ஐ டி ஐ முடிச்சானுங்க முடிக்கில பாதிலயே டிஸ்கன்ட்னியு
ஓ என்ன பண்றாங்க இப்போ தம்பிங்க
ஒரு தம்பி ஒர்க் போறா ஒரு தம்பி வந்து சும்மா வீட்லதா இருக்கா
ஓ என்ன ஒர்க் போறாங்க உங்க தம்பி
அப்ப தங்கப்பட்டறைக்கு தா போயிட்ருக்கா
ஓ சூப்பர் சூப்பர்ங்க
நாங்க ஃபுல்லாவே கோல்டு ஃபேமிலி தா கோல்டு நெறைய வச்சுருப்போ
அப்டிங்களாங்க நீங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி போலயே உங்க வீட்டுக்கு வந்தா நல்லா எல்லா ஆட்டைய போட்டு போலாம் போல
ஆட்டைய எல்லா போட முடியாது அதெல்லா சேப்ட்டியாதா வச்சிருப்போம்
ம் ஏ யாருக்கு குடுக்க மாட் கதீங்க உங்களோட கோல்டுல்லா கொஞ்சோ எங்களுக்கு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கு
அது எடுக்க முடியாதுங்க அது வந்து பிக்சடுல்ல இருக்கு
ஏதோ கெடைக்கரப்போ ஒரு கால்பகுதி எங்குளுக்கு குடுதீங்னா நாங்களு நல்லா இருபோம்லேங்க
எடுக்கும்போது சொல்றே
ஆங்க உங்க ஃபேமிலி உங்ளோட ஹெல்த்து உங்கள பத்தி நா கேட்கறப்போ எனக் ஒரே ஆச் சிரிமா இருக்குங்க இப்டி அதாங்க இப்டி ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கெடைச்சிருக்குல உங்களுக்கு காட்கிட் டருந்து ரொம்ப பெரிய விஷ்யோங்க இதலா அப்பி ஏங்க கோல்டு வச்சிருக்கேங்கிறீங்க ஹேர் நல்லா இருக்குங்கிறீங்க
வீடு வச்சிருக்கோ வீடு வாடகைக்கு வேற இப்ப விட போறோ நாளைக்கி
அதுதாங்க உங்கள் லைஃப்ல ஒரு குற கூட இல்ல நீங்கள் ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கெடச்சிருக்குங்க நீங்க ரொம்ப பெள்ஸ்டான பெர்சன் ஓ அப்டிங்காளங்க ரொம்ப பிளஸ்டான பெர்சனுங்க நீங்க
ஆமாங்க நாங்களே பிளஸ்சிங் ஆக்கிட்டோ எங்ள இதுக்கு முன்ன நாங்களு இத விட மோசமா தா இருந்தோ
ஓ இப்ப எல்லா பெருசான உன்னே ஓ இன்னு ட்ரீம்ஸ் வச்சிருக்கீங்களா என்ன ட்ரீம்ஸ்ங்கங்க வச்சிருக்கீங்க
வீடெல்லா கட்டி
ம்
கொஞ்சோ எங்களுக்கு தெரிஞ்சவங்கல்லா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சோ அவங்க எல்லா பக்கத்துல பக்கத்துல இருக்கணு
சூப்பர் ஐடியாங்க இதெல்லா கண்டிப்பா நீங்க ப்ரேசிட் பண்ணுங்க சக்சஸ் ஆகும் நீங்க நெனைக்கிறது
கொஞ்சோ லைட்டா கடன் மட்டு இருக்கு அந்த கடன மட்டு முடிச்சுட்டு
என்னங்க கோல்டு வச்சிருக்கேங்கிறீங்க ஓன் ஹவுஸ் வச்சிருக்கேங்கிறீங்க
அதாங்க அது இருந்தாலு கடன் இருக்கும்ல
ஓ
எ தம்பிக்கு வேற ஒடம்பு செரியாம போனப்போ கொஞ்சோ லைட்டா கடனாயிருக்கு
ஓ என்னாச்சுங்க தம்பிக்கு
அது ஒரு ஆக்சிடன்ட் ஆயிடுச்சு அதனால அப்பத்திக்கு அந்த கோல்ட வந்து எடுக் க முடியாது அதனால வந்து நாங்க வெளியே கடன் வாங்கிட்டோ
ஒ அப்டிங்களா
இப்ப அந்த கடன முடிச்சுட்டு அப்பறமா அந்த சேவிங் கோல்ட எடுத்து ட்ரீம் எல்லா பண்ண போறோ
ஓ சூப்பருங்க ஆ ட்ரீம் உங்க ட்ரீமும் நல்லா இருக்கு கேக்குறக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு ஆனா எதுமே யூஸ் பண்ணாத நிலமையில இருக்கீங்க நீங்க அதுவு கொஞ்ச சேட் தா கோல்ட் வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க எதுவுமே யூஸ் பண்ண முடியாம இருக்குல அது ஒரு விதத்துல ஒரு பீலிங் பரவாயில்ல ஓவர் கம் பண்ணி ஆங்க இருந்து இல்லாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு
ஆமா.
அதுதாங்க பிரச்சன இருந்து இல்லாத மாதிரி இருக்கிறதா இல்லாம இருந்தா கூட தெரியாதுங்க வெச்சுக்கிட்டே நம்ம இல்லாம இருக்குறது தா இப் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நமக்கு முடியாத கஷ்டமே க பரவாயில்ல கவலைப்படாதீங்க இன்னு கொஞ்ச நாள்ல ஓவர்கம் பண்ணிடலா நம்ம நம்ம லைப் மாறு. சொல்லி நெனச்சிட்டே போக வேண்டியதுதாங்க
ம்ம்
ஆ சரிங்க
நீங்க சாப்ட்டாச்சா
இல்லிங்க இனிமேல் தாங்க நைட்டு
ஒகே ஒகே சமயல் நீங்க தா பண்ணணுமா
இல்லங்க அம்மா மதியானம் ரைஸ் அண்ட் சாம்பார் செஞ்சாங்களா அதுவே இருக்குங்க நீங்கங்க சைடிஷ் வந்துட்டு அதாங்க சாம்பார் தாங்க அப்பளம் இருக்கு போது நமக் பதுவே அப்பளமே.
நாங்க வந்து உப்புமா செய்யலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கோ
நாங்களு செய்யணுங்க சாம்பார் இருக்கா எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்குங்க. சாம்பார் அண்ட் உப்புமா காம்பினேஷன்.
ம் ஆனா உப்புமாதா செய்யணுமானு யோசிட்டு இருக்கோ என்ன செய்யறதுன்னு வேற தெரியல.
நீங்க தா குக்கிங்கா வீட்டு்ல
ஆமாங்க நா தா குக்கிங் எல்லா வேலையு நா தா பண்ணுவ.
ஓ சூப்பர் சூப்பர் எல்லா வேலையு நீங்கதா பண்ணுவீங்கனா துணி துவைக்குறது வீடு கூட்டுறது எல்லாமேவா
துணி மட்டு துவைப்ப என்னிக்காது ஒரு நாள் துவைப்ப
ஓ செரி செரி
நாங்க வந்து வேலய வந்து ஷேர் பண்ணி செஞ்சுக்குவோ
வீட்டுல எல்லாருமா உங்க தம்பிங்க நீங்க அம்மா
எய தம்பி ஆமா அவ வந்து நைட் வந்து மீதி போடுவா
ஓ சூப்பருங்க நல்லா வளத்திருக்கீங்க உங்க தம்பிய
அது என்னிக்கோ ஒரு நாள் தா செய்வா
ஓ மத்தபடி பாத்திர கழுவி குடுக்கறதெல்லா செய்யமாட்டாங்களாங்க
ஃபர்ஸ்ட் எல்லா செஞ்சுட்டு இருந்தானுங்க இப்ப வந்து செய்யறது இல்ல
ஓ அப்டிங்ளா ஓ பெருசாயிட்டாங்க மெச்சூடாயிட்டாங்களா?
அவங்களுக்கு ஏதா வேண்ணா பண்ணிக்குவாங்க அவங்க தூங்குற மாரி இருந்தா கூட்டுவாங்க அவங்க சாப்புட்ற தட் டு வேணுனா கழுவிக்குவாங்க அந்த மாரில்லா பண்ணுவா ங்க நமக்குதா எதுவு செய்ய மாட்டாங்கங்க.
எனக்கு இன்னொரு கால் வருதுங்க நா உங்கள கூப்புட்றே
ஓகே ம்